ஹ ஹலோ சிஸ்டர் கேக்கு தா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் ஆஹ சாப்ப சாப்டாச்சிபா நீங்க
ஆஹ் சாப்பிட்டேங்க இன்னக்கி என்ன ஸ்பெஷல்
இன்னைக்க ஆமா இன்னைக்கு ஒரு பங்க்ஷன் வீடு சோ அதனால அங்க போயிட்டு வெஜ்ஜி தான் வெஜ்ஜி சாப்பிட்டு வந்தாச்சு நீங்க அங்க என்ன பெசல் இன்னக்கி
என்ன கொலம்புங்க சேரிங்க
ஒகேமேம் ஒகேமேம் அப்புறோம் இன்னக்கி என்ன டாப்பிக் பேசலாம்
நம்ம சாப்பாடு பத்தியே பேசலாமாங்க அந்த காலத்துல என்ன சாப்பாடு ப நீயும் இப்போ இருக்கிற சாப்பாடு பத்திய பத்திய பேசலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொழந்தயா இருந்தப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ அம்மா வந்து காலயில சாப்பாடு வப்பாங்க டிஃபன் கொடுப்த்தாங்க நம்ம வந்து அப்டியே சாப்டு கூலுக்கு கிளம்பிருவோலைய மத்தியானம் சாப்பாடு அப்பல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து நம்ம பெருசா எல்லாம் நம்ம யோசி ச்சதே கெடையாது என்னைக்காது சண்டேனா மட்டும் நான்வெஜ் வே இல்ல நாலா நம்ம அவ்ளோல கேட்க மாட்டோம் இல்லையா ஆனா இப்போ ஆமா ஆனா இபோ இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆயிடுச்சு ஆமா எங்க போனாலும் பாத்தீங்கன்னா விதவிதமா சாப்பாடு வித விதமா
இவ்ளோ வெரைட்டிஸே இப்பதான் நம்ம கேள்வி படுறோம்ல்ல உம் உம் முன்னெல்லாம் எண்ண இருக்கும் இட்லி இருக்கும் தோசை இருக்கும் அத விட அதிகமா பூரியே ரார் சப்பாத்தி பூரிங்கிறது கிடைக்காத ஐட்டம் மாதிரிதான் ஆஹ் சாதம் அவ்வளோவுதான்
மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ரெண்டு நாள் தான் பூரி சொல்லுவாங்க
ஆமா ஆமா
இப்ப நினைச்சா பூரி நினைச்சா சப்பாத்தி ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸ்
இதுல ஒரு ஆச்சரியமான விஷயனா முன்னாடி வந்து வெரைட்டி ரைஸ் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் லெமன் எலுமிச்சை சாதம் புளியோதரை தயிர் சாதம் இததான் நம்ம வெரைட்டி ரைஸ்ன்னே சொல்லுவோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு எக் சிக்கன் ரைஸ் புலாவ் அந்த மாதிரி வெஜ் ஃரைட் ரைஸ் பாஸ்தா பாஸ்தா நூடுல்ஸ் எக்ஸட்ராக்ஸட்ரா போய்டே இருக்கு
ஆமாங்க இப்பெல்லாம் நறைய வந்துருச்சு ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா அவங்க குடுக்குற ஃபுட் சார்ட் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா நம்ம வீட்லயும் நம்ம இத்தனை பேத்துக்கு சமைக்கணும் அவங்களுக்கும் பாத்து பாத்து செய்யணும் காலையையில நம்ம எந்திருச்சு ச்சு எல்லாம் பாத்து பாத்து செய்யிறதே நமக்கு
பெரிய விஷயம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உஹம் நீங்க வந்து உம் இல்ல நீங்க அந்த காலத்துல வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் அந்த மாதிரி இருக்கும்ல்ல எத நீங்க சொல்றீங்க
அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து உளுத்த கஞ்சி செய்வாங்க அடிக்கடி வந்து மாவட்டும் போது உளுந்து எடுத்து சின்ன வயசுல இருந்தே வந்து கொடுத்து ப்பாங்க எனக்கு அப்பாக்கெல்லா அது அப்ப வந்துட்டு எவ்ளோ ஒரு முக் ம பொருள்னு சொல்லி தெரியல இப்போ நமக்கு நல்ல விவரமா வந்து
ஆமா அதோட வேல்யூ தெரியல நமக்கல்லா உம் உம் மிஸ் பண்றோம் அத மிஸ் பண்றோம் அந்த டேஸ்ட் அ எல்லாமே நீங்க சொல்ற மாதிரிதான் எங்கமாவும் அப்படிதான் இட்லிக்கு மாவாட்டுறப்ப உளுந்த தனியா எடுத்து வெந்தையும் போட்டு உ அஹ் உளுந்தங் களின்னு சொல்லி கிண்டுவாங்க அது எங்க வீட் என்ன பண்ணுவாங்கன்னா களியா தனியா வந்து அதை கரைச்சு ஹீட் பண்ணி அதை கிண்டிட்டு அதுக்கப்புறம் நடுவுல ஒரு கோல் மாதிரி போட்டு நல்லெண்ணேய் ஊத்தி அஹ் அச்சு வெல்லத்த நிறைய நுணுக்கி போட்டு அந்த எண்ணெ்ல போட்டு ஊற வச்சு தருவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம என்னதான் நான் இப்ப ட்ரை பண்ணாலுமே அந்த அப்ப சாப்புட்ட ஃபீல் இன்னும் வரல ஆ எங்க ஊர் சைடெல்லா பாத்தீங்கன்னா எ எல்லாமே ஒண்ணா போட்டு கிண்டிடுறாங்க வெல்லோ இல்ல கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டு அந்த ஊளுந்தங்களி கினிர் ங்க அந்த தனியா வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் கெடைக்குமா
சரிங்க அந்த மாதிரி ஒரு சில உணவு கல்ப்பின பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்குமோ அம்மா எனக்கு பண்ணுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது வாரத்துல நாலு நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப கீரை செஞ்சு கொடுத்து விடுவாங்க இப்ப நமக்கு ஆமா இப்ப பொறு தானா இருக்கு அப்போ
ஆஹ் இது வந்து ஒரு கிரீன் ரைஸ் பாப்பா ஹெல்தி ரைஸ் அப்படின்னு சொன்னாலுமே அந்த அரைக்கில இருக்குல அரைக்கீர கடைஞ்சு அது கொடு அது வந்து அதாவது கிளரி வச்சிருவேன் தனியா ஒரு சொல்ல மாட்டேன் சொன்ன டிஃபன் எடுத் அங்க போயிட்டு வந்து கத்துவா என்னமா குடுத்தீங்க எனக்கு பிடிக்கவேயில்ல கிரீன் ரைஸ் பாப்பா அவ்ளோ ஹெல்தி பாப்பா அப்டிஇப்டினு சொல்லி சாப்பிடப்டோம் நம்மளெல்லாம் அப்படி இல்ல ஏய் சாப்பிடுன்னு சொன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டுருவோம் ய இப்ப இருக்குற பிள்ளைங்கெல்லாம் ஆஹ் ஆஹ வீட்ல டிபன்ல ரீட்டன் வந்துச்சுன்னா அதுக்கு திட்டுவிழும் அதான் நீ நைட் சாப்பிடணும்னு எங்க அம்மாலா சொல்லுங்கணுட்டு அதுக்கே நா உட்க்காது லன்ச்சுல முக்கி முக்கி சாப்பிட்ட காலம்லாம் உண்டு
ஆமா நானு அப்புடி பண்ணியிருக்கேன்
இப்ப மீத கொண்டு வந்தாங்க திட்டனும்னா நீங்க என்ன நல்லாவே பண்ணமாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல முடி நைட் எனக்கு சாப்பாடே வேணாம் இதை சாப்படுறதுக்கு வந்து நான் பட்னியாவே கிடந்துப்பேன்
ஆஹ்ஹ பாத்தீங்களா இப்படியெல்லாம் பேசா நம்ம அதுக்கு பதிலும் பேச முடியறது இல்ல
பேசவே முடியாது இப்ப இருக்கு கொழந்தைங்கு கிட்ட வந்து நம்ம கா இத்துக்கதான் முடியும் நிறைய ஆச்சரியமா இருக்குமோ நம்ம ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் நம்ம கத்துட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கும் அவனுங்க நமக்கு தெரியத நெறையத விஷயங்கள் இப்ப சொல்லி குடுக்குறாங்க இம்மா இது இப்டி படிங்க அப்டேட்டே ஆகல அப்டின்ற மாதிரி
ஆமா உண்மைதாங்க அது
ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க
ஆமா சின்ன குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த போன்ல எல்லாமே வந்து யூஸ் பா தெரிஞ்சிருக்கு நமக்கு வந்து அத அந்த-அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா கத்துக்க முடியல இல்லயா
கத்துக்கலாம் அதுதான்-அதுதான் ஆச்சரியமா இருக்கும் அது வந்து ஓ குட்டி குழந்தைங்கன்னா பாத்தீங்கன ஸ்வைப் பண்ணிட் அது அடுத்த வீடியோ அந்த ரீல்ஸ் அந்த மாதிரி பாக்குற போ இதுக்கு அந்த கீழ வந்து மேல ஸ்ரோல் பண்ணுறதே நமக்கு டவுட் வீட்டுல தான் பாப்போம் ரைட் சைட் பண்ணனும அவனுக அச் பாருப்பா ஸ்கரோல் பண்ணி அடுத்த வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க பாப்பா அந்த நா சம்டைம்ஸ் வந்து கேம் ஹா ஏதாவது நம்ம ஒரு கேம் விளையாடின்ட்டு இருந்தோம் வைங்க அதுல வந்து விளம்பரம் வரும் அது வந்து விளம்பரத்தை பாத்தா மட்டும்தான் திருப்பி அந்த கேம்குள்ள போக முடியும் எனக்கு இது தெரியவே-தெரியாது ஏ வா என்ன சொன்னா நீங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க மாட்ட களோஸ் பண்ணி திருப்பி அந்த கேம ஸ்டார்ட் பண்ணா அந்த விளம்பரம வரமாட்டேங்கு வச்ச இதுக்கு போய் விளம்பரம் பாத்துட்டு உக் உக்காந்திருக்கீங்கம்மா அப்டி சொல்லிட்டு கே அப்டியே க்ளோஸ் பண்ணா திருப்பி கேம் ஓபன் பண்றா பண்ண உன்னே அந்த விளம்பரம் வரல ஹா அது-அது கூட எனக்கு தெரியல ஆ அதுதான் அதனால அவன் வீட்டுக்கு நெறைய க வச்கலா
ஆமாங்க பின் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் எல்லா சின் சின்ன வயசுல போனா நம்ம என்ன பண்ணுவோ கைல தான் சாப்பிடு பும் இல்லயா கையில சாப்பட்டுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணட்டு நம்ம வந்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட புள்ளைக்கு வந்து ட்டு அஞ்சு வயசு அவ என்ன பண்ணுவா ரெஸ்டாரன்ல போனா சப்பாத்தி குடுத்தாங்கன்னா கைல சாப்ப விட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி டிஷ்யூ த தொடச்சுட்டு இல்லைனாலு போயி அந்த இவர கூப்பட்டு அவர கூப்ட்டு டிஷ்யூ வாங்கி தொடச்சுட்டு உக்காந்துக்கிறது அஞ்சு வயசுதா எதுவே கல்யாண வீட்டுக்கு போனா ஆமா கல்யாண வீட்டுக்கு போனா இருக்கிறத வாங்கி சாப்ப ப்பட்டு போய் கை கழுவுரா அப்ப நான் கேட்டா என் பாப்பா நீ இங்க நீ இப்படி பண்ற இங்க ஏன் பண்ற அப்டின்னு கேட்டா அம்மா கல்யாண வீட்டுல நம்ம சாப்பட்டோம்னா எல்லாருமே போய் கை வாஷ் பண்ணுவாங்கம்மா அதுக்கு டேப் இருக்கு எல்லாமே நா சொன்னே அங்கயுந்தான இருக்கு இருந்தாலு நமக்கு அங்க டிஷ்யூ தருவாங்கம்மா அப்பத்தானம் நம்ம ராயல்லா தெரியவும்
கண்டிப்பா
நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த மாரில்லாம் ம் அல்ல எ பொண்ணும் இந்த யூடியூப் எடுத்துட்டு வருவா எதாவது கலர்சல்லாம் இருந்தாங்கன்னா உடனே வருவா ஆமா இந்த ரெசிபி செஞ்சு தரியீங்களா அப்டின்னு அதுல போட்டிருக்க திங்ஸ்ல வந்து பாதி நம்மிட்ட இருக்கவே இருக்காது ஆனா அத செஞ்சு கொடு அப்டி வந்தினிப்பா அப்பறமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாரத்து ஆமா இந்த பேர் எல்லாம் தெரியல பாப்பாானா நம்ம ரிலையன்ஸ் போவோம் முலமா அங்க இதல்லாம் இருக்கு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண தெரியலன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவ பக்க அசிங்கமா வெடியோ இதுவெல்லம் கவனிச்சதே கிடையாதே அவனுங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு
குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுதுங்க சாப்பாட பத்தி எல்லாம் நிறைய தெரியுதுங்க இப்ப பிரெட்டு் வாங்க போனா அம்மா வெள்ள பிரெட்டு் வாங்காது அது மைதா அது சாப்ப கூடாது அன்ஹெல்த்தி மேம் சொன்னாங்க நீ பிரவுன் கலர் வாங்க அதுதான் கோதுமையில செஞ்சதான்
அப்படின்னு சொல்லிட்டு உம் சில விஷயங்கள் வந்து ஓகேவா இருக்கும் சில விஷயங்கள் ஐயோ இவங்களுக்கேல்லம் எதுக்கு தெரியுதுன்ற மாதிரி ஆயிச்சு ஓகே உம் உம் அது உள்ளதா உள்ளதா ஆனா எல்லா இப்ப காலகட்டத்துக்கு நம்மளும் மாறிட்டே போறோம்ல குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்பீடுக்கு நம்ம ஓடுறோம் நிறைய அவ்வளோதான் முன்னந்த இந்ந வருஷம் ஃபாஸ்ட் ஃபுட்டுனாலே இது ஹெல்தியே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சி இப்போ நம்மளே வந்து இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவோம்ன்ற மாதிரி நம்ம மைண்டுசெட்டுக்கே கொண்டு வந்துட்டா ஆனா அதுதான் இப்ப டேஸ்ட்டியா தெரியுது இப்ப நமக்கு இன் ஒர்க்கு இல்ல இவங்க ரிலாக்ஸா இருக்குகனும் சொன்னா சரி ஓகே நீங்க வந்து இது ரைஸ் ஆர்டர் பண்ணிப்போம் அந்த மாதிரி மாறிட்டோம் நம்மளுமே உம் பிஸா ஆர்டர் பண்ணி கிலா பிச்சர்
அந்த மாதிரி இருந்ததுங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிக் ஸ்வன்ஸா எனக்கே பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிடறதெல்லாம் புடி வைக்கிறதுல ஏன்னா தெரிஞ்சே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம விஷத்த தரோமே நம்ம யூடியூப் பார்த்து கூட வீட்லயே நம்ம செஞ்சுலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட்டுக்கு
உம் நான் நிறைய டிஷ் பண்ணுவேங்க நா சிக்கன் ரைஸ் செய்வேன் வெஜ் ரைஸ் செய்வேன் பரோட்டா போடுவேன் வீட்டுல ஆஹா பரோட்டா ஓரளவு ஒரு நைட்டு இது ஒரு மாதிரி வீசுவாங்கல அந்த மாதிரி லைட்டா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரளவு உள்ள வந்து லேயர் வர மாதிரல்லாம் வச்சு பண்ணுவோம் அதனால வந்து மோஸ்லி வாங்கி கொடு பட் இருந்தாலும் அந்த வீக் கேண்டு அந்த நேர நம்மளும் முடியாது செரி ஓகே பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு விட்டுற மாதிரி ஆயிடுது இல்ல அந்நேரம் வெளியில வாங்குற மாதிரி ஆயிடும்
பேசலாங்க
ஓகமா ஓகேமா டபிக முடிச்சவங்க வேற டாபிகல ஓகே ம்மா
ஆஹ் பாக்கலாம்ங்க ஆஹ் சரி
அ